வணக்கம் தோழி
ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே
சொல்லுங்க தோழி வேல எல்லா முடுஞ்ச்சுட்டுங்களா
ஆ வேலயெல்லா முடுச்சாச்சு இன்னிக்கு திங்க கிழம இல்ல பசங்க எல்லா ஸ்கூலுக் பேய்ட்டாங்க அதனால வேல முடிஞ்சது இன்னு கொஞ்ச வீட் டு வேலைகள் மட்டு இருக்கு அது கொஞ்சோ கொஞ்சமா பண்ண வேண்டிதா
அப்டிங்களா அது எப்பயுமே நமக்கு தீராதுங்களே அது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டி தா
ஆமா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அதனால பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கு
ஆமாங்க தோழி அப்புறோ சொல்லுங்க இன்னிக்கி ஏதாவ்து ஒடுது அ தலைப்பு விளையாட்ட பத்தி பேசலாங்களா
ஆ சொல்லுங்க விளயாட்ட பத்தி பேசுவோ
அ உங்களுக்கு ரொம்ப புடுச்ச விளயாட்டோ இல்ல உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நீங்க அது இப்ப வரைக்கு நீங்க அத வந்து தொடர்ந்து ஏதாது பண்ற மாரி ஏதாது இருந்தா சொல்லுங்கள
விளயாட்டுலேலா நா வன்ட்டு ஓட்டப் பந்தயம் எனக்கு ரொம்ப புடிக்கு அதுலதா நா நெறய மெடல்ஸ் வாங்கியிருக்கே நா ஸ்போர்ட்ஸ் பிளேயரு தான் அதுனால எனக்கு அதுல ஆர்வோ ரொம்ப ஜாஸ்தி தா
ஓ செரி செரி செரிங்க ஓ நீங்க எல்லா லெவல்லயு அந்த ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவலும்பாங்க அதுல எல்லா சேந்துருக்கீங்க ஓ செரி செரி செரி செரி
கல்லூரி பருவோ வரைக்கு நா வெளயாண்ட்ருக்கே அதுக்கு மேல வீட்ல விடல பொம்பள பிள்ளைக்கு வேண்டா எதாது ஆய்ச்சின்னா ஓட மாட்ட அப்டிங்கிற மாரி சொல்லிட்டாங்க அதனால தொடர முடியல அப்போ எ கணவர் தா ரொம்ப இப்ப ஃபோர்ஸ் பண்ணிட்ருக்காங்க பண்லா பண்ணுங்க பண்ணுங்கன்னு இப்ப சமீபமா ஒரு இதுல பையங் கூட போறப்ப ஒரு மேட்ச் வெளான்ட டிஸ்ட்ரிக் லெவல்ல அதுல போறப்ப அதுலயு ம் நூறு மீட்டர்லயு இ எறநூறு மீட்டர்லயு கலந்துகிட்டே ஒரு ரெண்லிம்மே மெடல் வாங்னே இப்ப சாம்பில்
பரவால்ல வெரி ரொம்ப நல்லா இருக்கே இப்பு உங்க ஹஸ்பண்ட் எவ்லோக்கு ஒத்துழைப்பு குடுக் க்குறாருங்கிறப்போ கேக்வே ரொம்ப சந்தோஷ்
ஆமா கொஞ்ச கேப்பாய்ட்டு இப்ப வந்தோ பட் அதுல்லதா கொஞ்சோ இதுவாயிடுச்சு ரொம்ப செரமமா இருந்தது எனக் கொஞ்ச நாக்கள் கழிச்சு திருப்பி எடுக்கவு அது ஒரு மாரி இருந்தது திருப்பி பண்ண சொல்றாங்க நமக்கு கொஞ்சோ ஒரு மாதிரி இருக்குது திருப்பி எடுக்கணு பாக்கலாம்
சேரி சேரி சேரி சரிங்க அதா அதா
பள்ளியில்ல இருக்கும் போது நெறைய பண்ணிர்க்கோ அப்ப எல்லாதுலியுமே எல்லா விளாட்டுலயுமே நெறைய மெடலு வாங்கியிருக்க டி கெச் சொன்னாரு நிறைய இருக்குது
சேரி சேரி சேரிங்க ஆ
அன்னால்ல விளையாட்டுல எப்போ ஆர்வோ ஜாஸ்தி தா
ஜாஸ்தியாதா இருக்கு ஆமங்க அது இருந்தா நம்ம எப்பும்மே பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருப்போ ஒரு வேலை வந்து கொஞ்சோ அதிக மான ஸ்பீட்ல செய்யற மாதிரி இருக்கு ஆ நம்மளுக் எப்பிம்மே பாத்தீங்ன்னா ஒடம்பு கொஞ்சோ ஆரோக்கியமா இருக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு தொறையில விளையாட்டுத் தொறையில இருக் கும் போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நானு எனக் சின்ன வயசுலந்து டேன்ஸ்சும் புடிக்கு அதே சமயோ ஆ ஷட்டில் விளையாடுறது எனக்கு ரொம்ப புடிக்கு உங்கள மாரி நா பெரிய பிளேயர் எல்லா கிடையாதுங்க ஆனா கம்பல்சரியா நா வெளாடிட்டே இருப்பே இப்ப எப்ப கூப்ட்டாலு எனக் வெளையாட்டு போற எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு பிடித்த ஒரு விளையாட்டுனா எனக்கு அதுதா அது போனோம்னாவே எவ்ளோ நேரோ போடுதுன் தெரியறதில்ல நல்லா சுறுசுறுப்பா இருக்கு அ கல்யாணத்துக்கு அப்பறம் பாத்தீன்னா கொஞ்சோ ஒடம்பல்லா போட்டங்காட்டி அது வெயிட்டு
முடியறதுல்ல
ஆ அதெல்லா பண்ண முடியற்து இல்லிங்
அத விட ஒரு எடத்துக்கு போனா நம்மளை யாராவ்து பாப்பாங்களா எதாவ் சொல்லுவாங்கங்கிற ஒரு சங்கடோ நெறைய இருக்குது அதுதா ஒண்ணு
மா கண்டிப்பா
சின்ன பிள்ளைல்ல தெரியாது இப்ப கொஞ்சோ அந்த இப்ப நம்ம பசங்கள்லா இருக்கோ நம்ம விளையாடவோ எல்லாரும் ஒரு மாரி பாப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக் க்கனால கூச்ச இருக்கனால அது அப்படி இருக்கலாம்
அப்படி சொல்றீங்க தோழி ஆனா பாத்தீங்கன்னா இப்ப விளையாற்றதே இப்ப நா எ பொண்ணு கூட தா விளையாற்றே அவளோ அவ பெருசார வரைக்கு நா வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நெலை ஆயிடுச்சு அவள கொஞ்ச கொஞ்சமா அவளுக்கு அத சொல்லி குடுத்து கத்து குடுத்து இப்போ அவளு நல்ல ஆர்வமா இருக்
அ அந்த மாரி பண்றப்ப நமக்கு நமக்கு கொஞ்சோ ஆள் இருக்குறதுன்னா நம்ம ஈஸியா பண்ணிட்லா கொஞ்சோ நல்லதா அது பிள்ளைங்ளுக்கு கத்து குடுத்தா தனியாவு விடுங்க பொண்ணுங்ல க்ளாஸுக்கு விட்டீங்ன்னா கொஞ்சோ இன்னு நல்லா வருவாங்க
இல்லிங்க அவ வந்து இது மாதிரி அவ பரதநாட்டியம் கத்துட்டுருக்கா டென் இயர்ஸ் அது பொயிட்டுருக் அதனால ஸ்போர்ட்ஸ்ல விட முடில பையனதா விடணு அதுக்கு இன்னு கொஞ்சோ டைம் இருக்க ட்டு கொஞ்சோ லீனா இருப்பா கொஞ்சோ இதா இருப்பானுங்ளா சரி இன்னோ ஒரு ஒன் ஒரு வர்ஷோ ரெண்டு வர்ஷோ ஆகட்டு அப்டிங்ற மாரி யோசிச்சுட்டுருக்கே ஆனா அவ இன்னுமே வெளையாட்டுல்ல இதுல எது இல்லினா கூட அவ ரொம்ப அதிகமான ஒரு ஹைப்பர் ஆக்டிவாவே இருப்பா எப்ப
இல்ல அவுங்களதா நீங்க பஸ்ட்டு விடணு
சேத்துணு
ஆமா ஏ ஏ பசங்ளு அப்படிதா ஏன் பையனு அப்டிதா அதனால நா அவன கராத்தாலே சேத்தே ஏன்னா அவுங்க வன்ட்டு ஒரு எடத்துல உக்காரவே மாட்டாங்க அவுங்களுக்கு ஏதாவது ஒர்க் குடுத்துட்டே இருக்கணு சும்மா இல்லாட்டி நடந்துகிட்டே இருக்கணு ப்பாங்க ஒரு வீட்டுக்கு அங்குட்டு இங்குட்டு நடந்துட்டே இருப்பாங்க நம்ம ஏதாது ஒரு இதுல சேத்து விட்டோனா அதுல கொஞ்சோ எனர்ஜி செலவு பண்ற மார்ருக்கு அது கொஞ்சோ நல்லதா அவுங்ளுக்கு
ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்ளோ இல்ல வீட்டுக்கு வந்து ரொம்ப சோர் வடஞ்சு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி பிஹேவ் பண்
ஆவாங்க ம அது கேத்த மாரி நீங்க அந்த பயிர் வகைகள் கொண்ட கடல அந்த மாரி யெல்ல குடுத்தீங்ன்னா கொஞ்சோ இது ஏன்னா இப்ப என்னதா சாப்ட சாப்ட நம்ம நார்மலா குடுத்தாலு அந்த சாப்பாட்ல்லா சீக்கிரோ எறங்கிரு ஏன்னா இந்த மாரி இருக்க பசங்ளுக் அதெல்லா பத்தவே பத்தாது காலையில சாப்டாமதா போவாங்க ஆனா சாந்தர்துக்கு மேல அவுங்க ரொம்ப அதிகமா சாப்டுவாங்க நைட் வரைக்குமே பசிக்குது பசிக்குது ஏன்னா அந்த காலையிலருந்து பொயிட்டே இரு கனால சாய்ந்ரத்துக்கு மேல ரொம்ப கேப்பாங்க நீங்க சத்தான ஐட்டம் எல்லாமே சாந்ரமா குடுத்து பாருங்க ஏன்னா அப்ப பசியில சாப் ட்டுருவாங்க காலையில சாப்டாட்டியு பசில இந்த மாரி ஐட்டம்லா குடுத்தீங்னா கொஞ்சோ நல்லா சாப்ட்ருவாங்க பசியில தெரியாது அது மாரி ஆனா சேத்து விடுங்க ஒன்னு பிரச்சன
ஆனா வயசு எப்டின்னு கொஞ்சோ தெரியாம இருக்குங்க இப்பதா அஞ்சு முடிஞ்சு ஆறு ஆரம்பிக் க்க போது இந்த வயசு சரியா அப்டிங்றது எனக்கு கொஞ்சோ இதா இருக்கு
சரிதா நம்ம இப்ப இருந்தே அவுங்களுக்கு ஆர்வத்த தூன்றதுனால இன்னோ அவுங்ளுக்கு தெரியு ஏன்னா இப்ப நம்ம ஒரு இப்ப இதுல சேத்து வுட்டீங்ன்னா அவுங்ளுக்கு விருப் போ இருகா இல்லையானு கண்டுபிடிச்சிர்லா ஈசியா இல்லாட்டி நம்ம அத நிறுத்திட்டு வேற எதுக்கு போட்டுர்லா அது கொஞ்சோ இன்னு நமக்கு இதுவா இருக்கு ஏன்னா ஒரு இதுக்கு மேச்சுக்கோ எதுக்கோ அம்ச்சு விட்ரௌனா ஃபஸ்ட்டு அதுல போடணு போட்டோனா அந்த பசங்களுக்கு பிடிக்காது ஆர்வம ஒரு மாஷோ போவாங்க அடுத்த மாஷோ பிடிக்காது அந்த விளையாட்டு துறை எதுவு பிடிக்காது இருந்தாலு நீங்க அத மறுப்டியு அனுப்சு விடணு அல்லுக்கு அப்புறோ ஏதாவ்து ஒரு மேட்ச் மாரி ஏதாவ்து நடந்துதுனாதா அவங்களுக்கு அதுல தோக்குறது ஜெயிக்கிறத வச்சுதா அவங்க முடிவு பண்ணுவாங்க அது ஓகேவா இல்லையா அ டிங்கற மாரி
ஏன்னா அந்த மேட்ச்க்கப்புறோ தா தெரியு அவங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையானே தெரியு தோத்துடாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அடுத்த மேட்சல நா ஜெயிக்கணு ஜெயிக்கணுனு ஆர்வ இருந்து ச்சுன்னா அவங்களுக்கு அந்த விளையாட்ட பிடிச்சிருக்குன்னு அர்த்தோ தோத்தாலு ஜெயிச்சாலு அவங்களுக்கு எந்த ரியாக் ஷேனு இல்ல நா பாட்டுக்க போறே அப்டின்னு இருந்தா
கேட்டதுல எனக்கு உண்மையலுமே பரவாயில்லைங்க இப்போ பொண்ணு னா தெட்ல அவளுக்கு பத்து வருஷமா கத்து அடுத்தடுத் தடுத்த லெவல்னு அவ போயிட்டாளுங்க இப்ப இப்ப அடுத்த எக்ஸாம் கூட எழுத போற அதுல அதனால எனக்கு பொண்ணு விஷயத்துல பாத்தீங்கன்னா செரி அவளுக்கு புடிச்ச விஷயமாவு போயிடுச்சு அது அவ்ளோ கொஞ்சோ நல்லாவு வர்றா
ல்லவு இருக்கு பெரிய பிள்ளையானாலு படிப்பு இல்லாம அவங்களுக்கு ஒரு ஹாபியாவு ஒரு ஃபேஷனுவு அவங்களுக்கு இருக்கு அது அதுல கொஞ்சோ ஆர்வ இருக்கிறதுனால அது எப்பயுமே அவங்களுக்கு கொஞ்சோ மோட்டிவேஷன தா இருக்கு
இல்லைங்க ஒவ்வொரு பிள்ளைங்க சேத்துனா கொஞ்சம் போகமாட்டேபாங்க எனக்கு பிடிக்கலன்னுட்டு வந்திருக்கிறாங்க இவங்களோட சேந்த ப்போவே நெறையா பிள்ளைங்க இந்த மாரி போயிருக்காங்க ஒ ஒன்னு ரெண்
கு ஆர்வோ வந்து ஒரு விஷயத்துல வந்து கொஞ்ச நேர தா இருக்கு இப்ப நீங்க ஏதோ புதுசா பொருள் வாங்கி குடுத்தாலே கொஞ்ச நேரோ தா இருக்கு அது உன்னு கொஞ்ச நேரோ நம்ம விட்டு விட்டு பழகப் பழகதா அவங்களுக்கு பிடிச்சிருக் கா இல்லையான்னு அவங்களுக்கே ஒரு ஐடியா வரு இல்லாட்டி அந்த ஐடியா இருக்காது ஏன்னா ஆரம்பத்து ஏ பையனு அப்டிதா கராத்தே கிளாஸ் விடும் போது ஆர்வமா அவர் தா போய் சேந்தாரு சார் சொல்றாங்க அப்டின்ட்டு போய் ஒரு மாசோ நல்லா போனாரு ஆ சார் திட்ட ஆரம்பிச்சாரு அடிக் க ஆரமிச்சாரு அவங்களுக்கு பிடிக்கல என்ன இதெல்லாம் பண்றாங்க அப்டின்னுட்டு அவங்க போ மாட்டேன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க காஸ் கட்டிட்டோ நீ போ பரவாயில்ல அப்டின்னு சொல்லி மூணு மாசோ வுட்டுட்டோ அதுக்கப்புறோ அவங்க ஒரு மேட்சுக்கு போய் தோத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்கனால தோத்துபோயிட்டாங்க அப்பக்கு அந்த அத்தனை பேர் முன்னாடிே அந்த சின்ன பசங்களா ஜெயிக்கிறத பாத்து இவங்களுக்கு ஒரு ஆர்வ வருது அடுத்த தடவை ட்ரை பண்ணலா அ அதுக் கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அதுதா சொல்ற ஒரு மேட்ச போன தா அவங்களுக்கு தெரியு அவங்க மைண்ட் செட் என்ன இல்ல அது போய் தோத்துச்சுன்னா அப்றோ அவங்களுக்கு தெரிஞ்சிரு நமக்கு இதெல்லா ஒத்து வராத் இதுக்கு எ பைய ரொம்ப ஒல்லியா தா இருப்பாங்க
ஓ அப்டி அதுதா கொஞ்சோ பயமா இருக்கு ஐயோ இப்டி இருக் கானே இன்னு வீக் ஆகிருவானோன்னு கொஞ்சோ பயம இருக்கு
சிலரோட அப்பா அம்மாவு அப்டி இருப்பாங்க இப்போ என்னோட இது ஹஸ்பண்டு அப்டிதா இருப்பாங்க ஒல்லியா இருந்து ஒரு வயசுக்கு அப்புற அவங்க கொஞ்சோ நல்லா ஒடம்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க நா சின்ன வயசு லந்தே ஒல்லியா தா இருப்ப இப்பயு அதே மாரி தா இருப்பே எப்பயுமே ஒரே அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்தது அதேதா எ பிள்ளைங்களு க்கு இருக்கு அந்த ஒல்லிய தா இரு ப்பாங்க மாரி எப்ப பாத்தாலு என்ன ஒல்லியாவே இருக்காங்க பிள்ளைங்கிற மாரி என என்னைய அப்டிதா சொல்லுவாங்க நா விளையாட்டு துறையில இருந்தனால ரொம்ப ஒல்லியா இருக்
ஆமா நீங்க அதுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒல்லியாதா இருக்க முடியு அது ஏன்னா நீங்க சாப்பிடறதுக்கு நீங்க அத செய்யறதுக்குமே உங்களுக்கு செரியா போயிரு இல்லயா அதனால வந்துட்டு உங்களுக்கு அது ச
இல்லாதுங்கறத விட நம்ம ஆக்டிவா இருக்காங்களா இல்லயா பிறகுதா நம்ம பாக்கணு ஆ ஒல்லியா இருந்தாலு ரொம்ப சோர்வாருந்தாங்கன்னா அவுங்களுக்கு அயன் டெபிஷியன்சி அதிகமாருக்குன்னு அர்த்தோ ஒல்லியா இருந்து நல்லா நார் லா ஐப்பர் ஆக்டிவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு துரயில சேத்து வுட்டா தா அவுங்களால ஆர்வமா போய் கலந்துக்க முடியு
அதா அதா அதனால அ இ அது ரொம்ப நல்ல உடற்பயிற்சி இல்லைங்களா அது வராதுல நம்ம அது ஆ விடாபிடியா அது செஞ்சுட்டுருக்கறப்போ பாத்தீங்கன்னா நம்ளுக்கு நல்ல ரத்த சீரோட்டமாருக்கு ட்டோ நீங்க சொன்ன மாரி அத வந்தொன்னே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம எல்லாமே சத் து உணவா சாப்டும்போது அதுலயு நமக்கு அதில் நெறய பலன்கள் இருக் கு அதனால ரெண்டுமே இருக்கு இன்னொன்னு நா கேள்விப்பட்ருக்கே
ல பட் இந்த எடத்துல நம்ம இப்ப பிள்ளைங்க வர அப்ப நம்ம குடுத்துதா ஆகணு ஏன்னா அவங்க சாப்றது என்னன்னு நமக்கே தெரியுது அதனால நம்ம குடுத்து எதாவது திணுச்சு ஆகணு வாழப்பழம் நேந்திரம் பழம் அந்த மாரி ஏதாவது செஞ்சு செஞ்சு குடுக்க வேண்டியதாருக்கு
ம் இதுல என்னன்னா இந்த மாரி தெ வெளையாட்டு இதுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப படிக்கிறது அவுங்களுக்கு ரொம்ப சுலபமாருக்கு நல்லா படிப்பாங்கிற மாரியு நா கேள்விப்பட் றுக்கேனுங்க நா இன்னு அந்த மாதிரி சில பாத்ததில்ல அப்டி சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரிலீங்க ஆனா இந்த மாதிரி வெளையாட்டு துறைல எல்லாம் இருக்கிறவங்க படிப்புலயு நல்லா வந்து ஒரு மாரி நல்ல ப்ரெயின் வந்து நல்ல வே
ஆர்வமா இருப்பாங்க அவுங்களா முயற்சி எடுத்தாங்கன்னா வந்துரு ஏன்னா அவங்க விளாட்டுலேயுருப்பாங்க குலா ரெண்டுத்துக்கு நம்ம செலவு பண்ற மாரிருக்கு கொஞ்சோ ஒரு சிலர் வந்து படிப்புலயு ஏன்னா அவுங்களால எல்லாத்தயுமே சீக்கிரமா புரிஞ்சுக்கவு முடியு பண்ணவு முடியு
அது தா சொல்றங்க அந்த வ அந்தவ் அவுங்களுக்கு வேல செய்ற பிளட் சர்க்குலேஷனா இருக்கட்டு ப்ரெயின் வந்து செ ஈஸியா ரொம்ப பாஸ்ட்டா ஆக்டிவேட் ஆகற மாரி
ஆ புரிஞ்சுக்குவாங்க ஈஸியா சொன்னோனே புரிஞ்சுக்குவாங்க எழுதுறது எல்லாமே கொஞ்சோ ஈஸியா பது
அதா அதா அதா அதா அதா ன அதனால தம் பையனத்தா வந்து ஒரு இதுல வுடணு அது பிடிச்சதா எதுன்னு கேட்டுட்டு இருக்கோ அவுங்க ரெண்டு இது சொல்றா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு போறே போறேங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்டிதானே சொல்லுவாங்க
இல்ல ரெண்டுலயு எதோ ஒண்ணுல சேத்து வுடுங்க இல்ல ரெண்டுலயுமே சேத்து வுடுங்க ஒன்னு பிரச்சன இல்ல ஏதோ ஒன்ல விட்டீங்கன்னாதா அவுங்க க்கு டைமு எல்லாமே தெரியு
ஆமா ம் ஆமாங் ஃபஸ்ட் டு வாரத்தில ஒரு நாள் ரெண்டு நாள் போட்ட அப்றோ கூட எப்டி சௌரியமா அப்றோ போய்கிட்டும்ன்ட்டு அதுக்கு நா வெயிட் பண்ணிட்டுதாருக்கேன் ரொம்ப நன்றிங்க தோழி இந்த மாரி விளையாட்ட பத்தியு எப்டி ப செயல்படுத்தணுங்கறத பத்தி யு ரொம்ப அருமையா உங்க கருத்துக்கள சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க தோழி
நன்றி